அலோ
ஆஹ் கேக்குதா தோழி
ம் கேக்குது பேசலாமா
ஆஹ் பேசலாம் தோழிஎன்னோட இணைப்பு சரியா இருக்கா ஆஹ் கேக்குது தோழி சொல்லுங்க ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி நீங்க சாப்டீங்ளா
ஆஹ் நான் சாப்டாச்சு என்ன சாப்பாடு இன்னைக்கி
இன்னைக்கி வெள்ளிக்கெழமை சாம்பார் தோழி
அப்டிங்ளா நீங்க வெள்ளிகெழம நாங்க கவுச் நீங்க வெள்ளிகெழம நாங்கல்லாம் கவுச்ச ச்சுதான் சாப்டுவோம் ஆ ஆமா ஆமா எங்க இதுல நாங்க கவச்சு சாப்.
ஓ அந்த மாரி சில பேரு இருக்காங். இந்த டைம்ல வெள்ளிக்.
ம் அசைவமும் சாப்புடுவ சைவவும் சாப்புடுவில்ல.
ஆஹ சாப்புடுவோ தோழி பட் ஆனா இன்னிக்கு வெள்ளிக்கிழம செய்ய மாட்டோ அந்த மாரி இருக்கும்ல. ஓ நீங்க வந்து அப்படி இல்ல எல்லனாலு சாப்.
ஆஹ ஆமா எல்லா நாலு செய்ய போனாங்க. இது நீங்க நீங்க சமைக்கிறதுலயே எது நல்லா சமைப். பிங்க எதாச்சி டிஃப்ரெண்ட்டா சமைக்கிறது. ம்ச் சும்மா எப்பயு போல சாம்பாரு, ரசோ, புளிக்கொழம்பு இது மாரி இல்லாம கறிக்கொழம்பு இல்லாம அதே டிஃரெண்ட்டா செய். செய்வீங்களே ஏதாச்சும் சாப்பாடு சொல்லுங்களே அது மாரி செய்முறை.
உம் நா. டிஃப்ரெண்ட்டா எப்பயு நார்மலாதா சமைப்ப பிரியாணி நல்லா செய்வேன்னு சொல்லுவாங்க அப்புறோ கறிக்கொழம்பு கிரேவி அதெல்லா செய்வங்க. செய்வ.
ஆஹ கிரேவி ஆஹ.
மஞ்சூரியன் மாரி செய்வ.
எதுல கறில. ஆஹ அது எப்படி செய்வீங்க செய்முற சொல்லுங்க.
பன்னீர் மஞ்சூரியன் அத எப்படி செய்வ அப்படின்னா வந்து. ஃபஸ்ட்டு வந்து. ரொம்ப ஆஹ. எப் எப்பயும்போல பன்னீர கட் பண்ணி வச்சுக்கணு. பன்னீர வந்து எண்ணெயில போட்டு லைட்டா ஒரு டூ மினிட்ஸ் இது பண்ணி எடுத்துக்கணு. டூ மினிட்ஸ். தந்து. டூ மினிட்ஸ் வந்து பன்னீர வந்து இதுல போட்டு எண்ணெயில போட்டு வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கணு. அதுக்கப்புறோ வந்து மஞ்சூரியனுக்கு வந்து எல்லாமே அந்த வெங்காயத்த எல்லா கியூப் கியூபா கட் பண்ணுவாங்கல்ல நம்ம என்னென்ன காய்கறி போடுறோமோ அந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து கியூப் கியூப் கொஞ்சோ. கியூப் கியூபா கட் பண்ணுவாங்கள இது கேப். கேப்ஸிகம் அப்புறோ வந்து வெங்காயோ அப்புறோ கேரட்டு இந்த காயெல்லா கொஞ்சோ வேக வச். வச்சு. அதோட அதோட வந்து கொஞ்சோ ம்ச் எண்ணெ எண்ணெயில எண்ணெயிலயே வதக்கணு. எண்ணெ எண்ணெயிலயே வதக். வதக்கி இது பண்ணுவாங்கள எண்ணெயிலேயே வதக்கி வேக வைப்பாங்ல்ல அது நல்லா சுருங்கிரு கொஞ்சோ வெந்துரும்ல. அதுக்கப்புறோ வந்து அதுல வந். கொஞ்சோ பெப்பரு கொஞ்சோ உப். உப்பு இந்த மாரி கொஞ்சோ வந்து லைட்டா. பொடிய ஏட். செம்ம ஸ்பைசஸ் எல்லா ஏட் பண்ணி அதுக்கப்புறோ வந்து. அது வந்து கெட்டி ஆகறதுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிளர் மாவு ஊத்துவாங்க கொஞ்சம் கான்பிளார் மாவு வந்து தண்ணி இல்லாம கலக்கியா தண்ணில்ல இது கெட்டி இல்லாம கலக்கி அதை ஊத்தும் போது நமக்கு ஒரு திக் திக்கான ஒரு இது கிடைக்கும் அந்த திக்கானது அது கிண்ட கிண்ட திக்கானது கிடைக்கும் க்கும் போது வந்து லாஸ்ட் அந்த பன்னீரையும் போட்டு கொஞ்சோண்டு அந்த சாஸ் ல்லாம் ஊத்துவாங்கள அந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் இந்த மாரி சாசஸ் எல்லாம் ஊத்தி இது பண்ணும் போது நல்லா சுவையா இருக்கும்
ஆஹ் அத எதுக்கு சாப்பிடலாம் எதோட
அது அது பிஃரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் அந்த மாரி ஐட்டத்துக்க எல்லாம் நல்லா இருக்கும் நானு இதுக்கு பட் இது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல நானு குளிச்சா அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி ஐட்டத்துக்கெ எல்லாம் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும்
சேரி சேரி சேரி நான் இதுவரையும் அதாவது சோயாசாஸ் சில்லி சாஸ் இந்த மாரி சாஸ் வகை ஆஹ் யூஸ் பண்ணது இல்ல இந்த பெருங்காய துளையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏதாவதுத மின் ஆஹ் பெ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஆஹ் அதுவுமே வந்து ஒரு பவுரா வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன போட்டு அரைக்கிறாங்கன்னு தெரியதுல்ல பெருங்காய எண்ணத்துக்கு போறம் அதாவது வாய்வு சமதமா இருக்கக்க கூடாது அப்பின்னு அதுக்கு தான் அதை போடணும் அதுக்கு பதிலா நான் என் எல்லாத்துலே பூண்டு போட்டுவேன் பூண்டு தட்டி போட்டுவேன் இப்போ உருளைகிழங்கக்கு வாயவுன்னு சொல்லுவாங்க அதில் நான் பூண்டு போட்டுவேன் ஆஹ் பருப்புக்கும் நான் பூண்டு போட்டுவேன் பூண்டுக்கு தட்டி போ பருப்பு இப்போ பருப்பு குழக்கும் பருப்பு குழம்பு வைக்கிறேனா பூண்டு உரிச்சு வெங்காய தக்கா வேக வைகிறோம்ல அப்பயே பூண்டு ஊரிச்சு ஒரு அ ஒரு அது ஒரு ஒரு பத்து பூண்டு உரிச்சு போட்டிருவேன் அதே மாதிரி வாலக்கா வருக்கையிலயும் பூண்டு உரி போட்டுருவேன் ஓ ஓ தட்டி போட்டுருவேன் அதாவது இறக்கு ஒரு நேரத்துல தட்டி போட்டுருவேன் ஆ ஆ அப்ப ரசத்து சொல்ல வேண் எதிரில் எல்லாமே வந்து ஜுரணும் ஆவ எல்லாமே ஈசி இசியா சீரான அவுற பொருள் தான் தக்காளி புளியும் சேர்த்திருப்போம் சீர சீரகம் மெளகு பூண்டு அதுளுக்கு வந்து தேவை இல்ல அதுனால அது மாரி வந் நா எதுவுமே அத அதாவது வீட்ல பிரியாணி மசாலா வேணனா நா வீ்ட்லயே தான் தயாரிப்பேன்
ஓ சரி சரி அந்த மசாலா அந்த மசாலா என்ன என்னென்ன போடுவீங்க அதுல கொஞ்சம் சொல்ல முடியுமா
அதுக்கு எப்டின்னா ஜீரகம் பெரு ஜீரகம் சின்ன சீரகம் மிள கு முழு முழுமல்லி அஹ காய்ந்த மிளகா ஆஹ பட்ட கிராம்பு
ம்
இந்த சாதி பத்தினு சொல்லுவாங்க இல்ல
ஆமாமா உம் ஆமா ஸ்டார் மாரி இருக்கும் அஹ
அது அப்புறம் வந்துட்டு ஒரு பூ மாரி இருக்கும்
ஆமா உம்
சொல்லுவாங் இல்ல ஆஹ எல்லாத்தையும் ரோஸ்
அஹ இதெல்லாம் எவ்ளோ அளவு எடுப்பீங்க சும்மா நமக்கு எவ்ளோ அளவு வேணுமோ அந்த மாரியா அந்த மாரி ஏதாவது ஒரு அம்பது நூறு அந்த மாரி காமன் குவாண்டிட்டி எடுக்காம கொஞ்ச கொஞ்ச எடுத்துப்பீங்களா
ஆஹ ஆமா ஆமா நம்மளுக்கு வந்து மிஞ்சி போனா ஆஹ அதாவது ஒரு கிலோ அரிசி போடுறோன்னு வச்சுருக்கங்களே இப்ப ரெண்டு ஸ்பூன் மல்லி போதும் ஒரு நாலு காஞ்ச மிளகா போதும் ஒரு ரெண்டு பட் பட்டைங்க ரெண்டு பட்ட போதும் ஒரு மூணு கிராம்பு போதும் நா ரெண்டு ஏலக்கா போதும் ஒரு சாதி பத்திரி போதும் கொஞ்சோண்டு கல் பாசி போதும் எல்லாத்துல ரோஸ்ட் பண்ணி அதுல நீங்க அந்த பிரியாணி மசா சில கடையில வாங்குறீங்கில்ல அத படிச்சு பாத்தாவே இந்த பொருள் தான் அதுல சேர்த்துருக்கும்
இருக்கும் கண்டிப்பா ஆமா உம்
அத ரெ ரெடி பண்டேன் ஆஹ் அத மாரி வந்து அதுதான் நா யூஸ் பண்ணுவேன் மத்தபடி பவுடுருங்கிறது நான் வாங்குறது இல்ல சிக்கன் மசாலனு சேரி மட்டன் மசாலானாலும் சேரி வீட்ல இருக்கும் நாங்க அதே மாரி சிக்கன் மட்டனுக்கல்லாம் நாங்க தீ சீரகம் சோப்பு மிளகு மஞ்சள் கசா கசா போட்டு அரைச்சி வச்சிருப்போம் பவுட்ரு அத சேர்த்துக்கடுவோம் நாங்க ஆஹ் அதோட பஸ்சஸ் நம்மளுக்கு மிளகாய்தூலு மல்லி தூள்லாம் இருக்குல அதோட சேர்த்துட்டு இதை கொஞ்சம் சேர்த்துட்டு இ் இஞ்சி புண்டு பேச்சிட்டு நம்ப அரைச்சிடுவோம் அத போட்டு அதுலதான் நாங்க செஞ்சுகுடுவோம் அதே டேஸ்ட்டு வந்துடும் நம்ம பட்டை கிராம்பு எப்பும் போல போட்டு தாளிச்சருவோம் கடைல உள்ள ஆஹ் இ நாங்க செய்யறதுல வந்து மீன் மாச எல்லாரும் ஒன்னு செய்வோம் எனக்கு நாங்க வீட்டில் செய்கிறது மீன் மசாலா
மீன் மசாலா ஆஹ்
சாப்பாடு நாங்க செய்யறது இப்ப மீன வந்து நீங்க வறுத்து சாப்பி ப்பிங்க அத வந்து வருத்தமீன மா மசாலானு ஒன்னு செய்வோம்
ஆஹ் சேரி அத எப்படி செய்வீங்க
அது எப்படி செய்றேன்னா இப்போ வந்து நல்ல மீனா எடுத்துக்கடணும் அதாவது துண்டு மீனா இருக்கு சொல்லுவாங்கள நல்லா பெரிய அதாவது வாவல் மீனு பாறை கொஞ்ச பெரிய மீனா இந்த மாரி நல்ல மீனா எடுத்துக்கிட்டு அதில் நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடனும் நல்ல மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு மிளகா தூளு உப்பு மஞ்சத்தூளு கொஞ்சேண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வறுத்து எடு த்துக்கடனும்
ஆஹ் சரி
வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பூ போட்டு தாளிச்சிட்டு அஹ் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அஞ்சு மீன் வைங்ல அஞ்சு மீன் வறுத்து வச்சிருக்க ஒரு ஆறு மீன் அஞ்சு மீன் எல்லாம் அஞ்சு ஆறு மீன் வறுத்து வச்சிருக்கின்னு வச்சுக்கிங்களே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா எடுத்துக்கணும் சின்ன வெங்காயத்திலேயே மீடியமான வெங்காயமா இருந்தா ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் மூணு நாலு வெங்காயம் எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு ஒரு தக்காளில ஒன்றரை தக்காளி எடுத்துக்கலாம் இ தக்காளியை போட்டு வதக்கி கிறனும் அதுல ஒஸ் சைட்ல போட்டு வதக்கி அத எண்ணெயில வதக்கிறனும் வதக்கி ஆஹ் எண்ணெயில வதக்கிட்டு அதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூளு மிளகா தூளு இது அது என்னது மல்லித்தூளு இதெல்லாம் போட்டு வதை கொஞ்சோண்டு லை எல்லாத்தையும் ஊத்துனோம்னா அது வந்து ஒ பேஸ்ட் மாரி வத்துரும் அதாவது சதப்புதா சதப்புதான் வரும் வந்த அது நல்லா வெந்து அத எண்ணெ பிரி்ஞ் ஜி வந்ததுக் அப் றோ லை லைட் ட்டான் வந்து எல்லாரும் என்ன ஒரு வாரத்துக்கு புளிப்பு டேஸ்ட்க்கு வந்து சோயாசேஸ் இத இனிப்பு புளிப்புக்கண்டி சோயா சேஸ் சேப்பாங்க அ அ புளிப்புக்கண்டி த கருப்புகலர்ல ஊத்துவாங்கள எது சோயா சாஸ்சா அது நா வந்து ந கொஞ்ச புளிகரசல ஊத்தி டுவ. எல்லாத்தயு கொதிச்சு அ புளிப்பு கொஞ்சூண்டு எய் இல்லன்னா லெமன். புளிஞ்ஜிட்டு வந்துருவ.
ம்ச் ஆஹ ஆஹ ஆஹ ஆஹ.
அஹ நல்லா. வெத்தது நல்லா பொதிச்சு வந்ததுக்கப்புறோ இந்த வருத்து வச்ச மசாலாவ அதுல சேர்த்துரனு. வச்சுமா மீன அதுல சேர்த்ரணும். மீன சேத்து அந்த மஸ். ல்லாவே இப்படி பெரட்டி செத்தனாலி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷோ. இப்டி பெரட்டி வுட்டுட்டு மூடி வச். ச்சு எறக்குனோம்னா. அப்டியே நல்லாருக்கு. அது அப்டியே ஒடையில்லா ஒடையது ஏற்கனவே வரத்.
ஆஹா ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கதுனால ஆம்மா கண்டிப்பா ஆஹ.
அப்படியே என்ன பண்ணுவோ அத வந்து சாம்பாரு சாம்பாரு வச்சு சோறு வச்சி இது தொட்டுட்டு சாப்டா சூப்பரா இருக்கு. இல்லையா சோத்துல.
வித்தியாசமா இருக்கு வறுவல் அது ம்ச் மீன வறுத். த்து சாப்பிடுறது ஓகே. பட் ஆனா அந்த வருத்தமீனையே இந்த மாரி மசாலா செய்யலான்றது இப்பத்.
ம் இத சோத்துலயு போட்டு சோத்துலயு போட்டு பிசைஞ்சு அதா மீனு இருக்கு சாப்புட்டுக்கலா இல்லன்னா. அஹ ரசோ வச்சு சோறு ஊத்தி சாப்பிடல இதையு சாப்டோனா நல்லா இருக்கு அப்புறோ நெய் சோறு. தேங்கா சோறுல்லா செய்வாங்.
ஆமா ஆமா கண்டிப்பா ஆஹ. ஆ நா செய்யுற தேங்காபால் சாப்பாடு செய்வ தேங்காபால் சாதம் செ.
ஆஹ அதே மாரி நெய் சோறு இருக்கும்ல்ல. ஆஹ அதுக்கெல்லா இது தொட்டுக்குட்டோம்னா. செம்மையா இருக்கு. நல்லாருக்கு. அஹ அது மாரி அஹ அது மாரி செய்வோ எங்களுக்கு இது வந்து. இது எங்க ஏரியாவுல இது மாரி செஞ்சு சாப்புடுவோ.
உம். மீன் ஆமா கண்டிப்பா உம் எப்பயு நம்ம வந்து மீன மீன வறுக்க மட்டும்தா செய்வோ வறுத். எடுத்து அப்படியே சாப்புடுவோ. இத வந்து அத ஒரு மசாலாவா சேத். செய்யுறம்போது நல்லா இருக்கு தோழி.
நா என்ன வன்னுவேணா மீனு வாங்குனேன்னா ஆஹ. மீனு வாங்குனேன்னா. தலையு வாழையு போட்டு ஒரு மாங்கா. மாங்கா, முருங்க்கா போட்டு கொழம்பு வச்சுருவ. அஹ கொழம்பு வச்சுட்டு இத துண்டு மீன மட்டும் வச்சுருவ பிரிட்சுல மசாலா தடவி மறுநாளு மறுநாளு என்னவன்னு. அவ இதுமாரி மீன் வாச தல மாரி செய்வேன் ஜி அதை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுவேன் நல்லா இருக்கும் ஆஹ் இது மாரி இது மாரி டிஃப்ரெண்ட்டா வந்து ஒவ்வொரு ஊரு க்கும் ஒவ்வொன்னு செய்வாங்க எங்க ஊர்ல நறையது செய்வாங்க நறையா செய்வாங்க வட்டலப்பம் செய்வாங்க கடல் ப்பாசி செய்வாங்க நறைய யுனிக்கான சாப்பாடு எல்லாம் இங்க இருக்கும் தாளிச்சான்னு ஒரு சாப்பாடு செய்யும் தாலிச்சா தெரியுமா உங்களுக்
ஆஹ் தாலிச்சா தெரியும் அந்த பிரியாணிக்கு ஊத்திக்குவாங்கல்ல ஆஹ் கண்டிப்பா ஆஹ் சாப்பிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப படிக்கும் நான் செஞ்சது இல்ல பட் சாப்பிட்டுருக்கே பட் ஆனா அது எனக்கு ரொம்ப புடிக்கு அது எனக் கள்ளப்பருப்பு இதெல்லாம் போட் டு நல்லா செய்வாங்க எலும்பு இதெல்லாம் போட்டு அது ஒரு மாரி டேஸ்ட்டா இருக்கும்
ஆஹ்ஹ் அத அஹ் அத பத்தி தோ ஒரு இணைப்புள்ள ஆஹ்ஹ் பேசுவோம் இப்பைக்கு பேசுறதுல ரொம்ப நன்றி அஹ் நன்றி நன்றி நன்றி அ பாதுக்கலாம்